ஹலோ
என்ன பண்றீங்க கொழந்தைங்கல ஸ்கூக்கு போயிட்டாங்களா
கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஓ சாப்ட்டாச்சுங்க இப்பதா சாப்ட்ட சரி நீங்க கால் பண்ணிட்டீங்க
சேரி சேரிங்க வேலைக்குல்லா போயிட்டு வந்ட்டீங்களா
ஆ போனு வேலைக்குல்லா போயிட்டு வந்தாச்சுங்க போயிட்டு வந்தாச்சு நீங்க என்ன பண்றீங்க
வே இருக்கறங்க என்ன வேலைக்கு என்ன வேலைக்கு போய்ட்டு இருக்கீங்க
டெய்லரிங் தாங் போயிட்ருக்கற
சேரி சேரிங்க
நாங்கெல்லா பாத்துகிட்டீன்னா நீங்க நீங்க வந்து தச்சு பலகலாமில்லைங்க
அதுதாங்க நானு நெனைச்சிட்டேதா இருக்கிறங்க தையல் கிளாஸ் பழகணும்னு எங்கிங்க நேரமே கடைக்கிறதுல்ல என்ன பண்றதுன்னே தெரியலீங்க யோசிச்சிட்டேதா இருக்கற
ம் அதெல்லா போய் பழகிகோங்க
ஆமாங்க கண்டிப்பா உங்களுக்கு எது தையல் கிளாஸ் தெரியுங்களா நீங்க தெப்பீங்களா உங்களுக்கு தெக்க தெரியீங்களா
எனக்கு எதோ கொஞ்ச கொஞ்ச தெரியுங்க நானு பாத்துகிட்டீங்னா என் சின்ன வயசுல இருந்தே சரி நான் வேலைக்கு போன பக்கம் பாத்தீங்ன்னா ஒரு ஆபீஸ் வந்து அ கைமடிக்க போய் சாதாரண ஒரு வேலைதாங்க அது அ பாத்திட்டீங்ன்னா வேலைக்கு போய் ஒரு நூறுபா கடைக்குங்க ஒரு நாளைக்கு நூறுபா தாங்க குழியவோ கைமடிக்க போய் அ தப் டெய்லர் தப் சாரி தப்பாங்களா நான் அவங்களுக்கு வந்து பீஸ் எடுத்து குடுக்கணும் எதாவது டிம்மர் வேனும்னா எடுத்து கத்திரி வேணும்னா எடுத்து குடுக்கணும் அவங்களுக்கு எதாவது தேவனா அந்த ஆயில் ஊத்துவாங்கள மிஷினு னுக்கு அதெல்லா எடுத்து குடுக்கணும் அந்த மாதிரி வேலைதா நா பாத்துட்டு இருந்த அவிங்க வந்து நல்லா ஸ்பீடா தப்பாங்க நல்லா நல்லா தப்பாங்களா அதை பாத்து பாத்து நம்மளும் தச்சு பழகணும் தச்சு பழகணும் சொல்லி ஆசைப்பட்டு அத தச்சு பழகனங்க நானு பழகனங் காட்டி இப்போ பாத்தீங்னா நல்லா தச்சு பழகிட்ட கொஞ்ச கொஞ்சோ ஓகேதாங்க போயிட்ருக்கு அப்டியே
பரவாயில்ல பரவாயில்லைங்க தெச்சுப்பழ உங்களுக்கு பேசிக் தெரியும் எனக்கு அது கூட தெரியாதுங்க நானும் சொல்ல நினைச்சிட்டேதா இருக்க போகணும் கண்டிப்பா இப்பதான் க கவுர்மெண்ட்ல நெறைய பேருக்கும் நெறைய பக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்களாச்சே தையல் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்களாச்சே அதாங்க நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்க கடச்சுதுனா போனும் அம்மாதா இது வந்துட்டு கொஞ்ச டைட்டா இருக்கங்களா இந்த மாசம் எங்க வீட்டுக்காருக்கும் கொஞ்ச சேலரி எல்லாம் கம்மியா இருக்குதுங்க சரி அது அம்மாதா வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல தையல் மிஷ மிஷின் வாங்கி தர நானு நீ தையல் கிளாஸ்க்கு போ சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சேரி அப்படின் பாத்துட்டு நானு போலான்ட்டுதாங்க இருக்கிற இப்ப நீங்க எந்த மாதிரி தெக்கறதுல எந்த மாதிரி தெச்சிருக்கிறீங்க கம்பெனில ஒர்க் பண்ணிருகீங்களா
ம் ஆமாங்க இந்த டீஷர்ட்டு அப்புற இந்த நைட்டீஸ்ஸு டீஷர்ட் நைட்டீஸ்ஸு அப்புற இந்த கொழந்தைங்க போற குட்டி குட்டி அ சாக்ஸ்ஸு டீஸ் கொழந்தைங்க போற டீஷர்ட்டு பேண்ட்டு பெரிய பசங்க போற பேண்ட் பொண்ணுங்க போட்ற ஃபேண்ட்டு அதெல்லா பாத்தீங்கனா அது நெறையா இருக்குதுங்க கம்பெனி பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிங்களா அது அதுலாம் அப்ப போனதுங்க நல்ல வேலை அங்கெல்லா வந்தீங்ன்னா நீங்க முடிஞ் சீக்க தச்சு பழிக்கோங்க ஃப்யுச்சர் யூஸ் ஆகும் இல்லைங்க
ஓ ஆமாங்க கண்டிப்பா நானு தெக்கணும்னு நெனைச்சிட்ருக்க இப்ப பாத்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டா அப்புறோ பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒண்ணுமே தெக்கறக்கு வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க அதான் மிஷின் வாங்கி போட்டு இனிமேல் மெட்டீரியல் எடுத்து நம்மளே தச்சு பழகிக்கலா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோங்க ப்ப பா அ இது பண்ணீங்கன்னா இப்ப தெய்யல் கிளாஸ்க்கு கேட்ருக்கேங்க இங் கேட்ட பக்கோ என்னங்கறாங்கனா ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்லர்ந்தா கத்து குடுப்பாங்ளாமா ஆரி ஒர்க்லர்ந்து கத்து குடுத்து அதுக்கப்பறோ வந்து தெய்யல்க்கு கத்து குடுப்பாங்ளாமா தெய்யல் பாத்துட்டீங்கனா மாசோ ரெண் டாய்ரூவா ஆவுங்களாமா ஃபீஸ்ஸு மூனு மாஸ்த்துல கத்துக்கலாங்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு போகுது மூனு மாசத்துல இன்னி கத்துக்கவே இல்லிங்லாமா அத நெனச்சாதா கொஞ்ச பயமா இருக்குதுங் போறக்கு காஸ் குடுத்து பாத்து இப்ப தா இந்த கவுர்மண்ட்ல வந்து கொஞ்சோ ஆ கம்மியா தான கேக்கறாங் அ அது தா என்ன பண்றதுன்னே தெரியிலீங்க
முடிஞ்சளவுக்கு போய் கேட்டு பாருங்க விசாரிச்சு எங்கயாவ்து கேட்டீங்னா சொல்வாங்க இப்ப தா நல்ல சலுக எடுத்துட்ருக்கில்லீங் கவுர்மெண்ட்லருந்து பொண்ணுங்களுக்கு எதோ சலுக பண்ணனுன் சொல்லிருக்காங்க இல்லைங்களா பேங்க் மூலியமா லோன் தரேன் கூட சொல்லிருக்காங்க எதா ஒன்னு பண்ணி எதா மிஷின் வாங்கி தச்சு பழகி எதாது ஒன் பண்ணு பாருங்க ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகு
ஆமாங்க கண்டிப்பாதா அப்பறோ பாத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க தெக்கறது வந்து மிஷினு கரண்ட் மிஷினுங்ளா இல்ல கால்ல தெக்கறதுங்ளா
இப்ப வந்து கால்ல தெக்கறது பாத்தீங்கன்னா மோஸ்லி அவ்ளோக்கால்லா இப்ப யாருமே அது இ இல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு ஏழு வர்ஷத்துக்கு எட்டு வர்ஷத்துக் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கால்ல தெக்கறது யூஸ் பண்ணிட்ருந்தாங்க இப்பல்லா பாத்தீங்கன்னா மோஸ்லி எல்லாமே கரண்ட்ல வந்துருச்சு இல்லீங்ளா இப்பல்லா யாரு கால்ல தச்சிட்ருக்காங்க சொல்லுங்க பழைய காலத்துல அப்டிதா அந்த மாரி இருந்துது இப்பல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கரண்டு மிஷினுந்தாங்க
ஆமாங்க அதா கேட்டே நீங் கரண்ட் மிஷின்ல தா தெப்பீங்க ஏ உங்களுக்கு ஆமாங்க சொன்ன மாதிரி அந்த அப்ப காலத்துலெல்லா வந்து மிதிக்கறது அந்த மாரி தா வெச்சிருப்பா எப்பிடி கஷ்டப்பட்டு தெச்சிருப்பாங்க இல்லீங்ளா எவ்ளோ தூரோ தெக்கோனு அப்டினு இப்ப தெக்கறது ஈஸிங்ளா இல்ல கஸ் ச்சாங்களா உங்கள பொறுத்தளவுக்கு
தெக்கறதுல்லா கஷ்டந்தாங்க அது பாத்தீங்கனா ஸ்டார்டிங் எல்லா பாத்தீங்கனா பழகிட்டன்னா தெரிஞ்சுக்காதுங்க ஸ்டார்ட்டிங்ல்லா பாத்தீங்கன்னா முதுகு வலில்லா பெண்டெடுத்துரு இடுப்புலா வலிக்க ஆரம்பிச்சிரு ரொம்ப நேரோ ஒக்கார முடியாது ஒடம்பே ரொம்ப வலிக்கு ஸ்டார்ட்டிங் கஷ்டந்தா வச்சுக்கோங்களே கத் கத்துக்க வேண்டியது அப்பற பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வர்ஷோ புல்லாமே அப்டிதா இருக்கு ஒரு ஒன்ர வர்ஷோ போக போக அப்டியே போக போக அப்டியே பழகிருங்க
அது தா அதுதாங்க நானு அத்தா நெனச்சிட்ருக்கங்க பழகிக்கோனு இப்ப பாத்துட்டீங்ன்னா ஒன்னுமே இல்ல எ கொழந்தைக்குங்கூட மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து நம்மளே ஃப்ராக் தெச்சிக்லா அது போக வந்து ஆ அவளுக்கு வேணுங்கற து சுடிதாரு தெச்சுக்கலாலுங்க இனி ஸ்கூல் காலேஜுனு போக ஆரம்மிச்சிட்டாங்கன்னா சுடிதாரு எப்டிருந்தாலு போடனு அது எப்டி இந்த லெக்கின் எல்லா போடக் கூடாதுங்கறாங்க அப்ப நம்ம மெட்டீரியல் நம்மளே எடுத்து தெச்சுக்கலாங்க எனக்குமே சுடிதார் தெச்சுக்கலா, நைட்டி தெச்சுக்கலா மெட்டீரியல் மட்டு வாங்குனா போதுங்க எவ்ளவோ தெச்சுக்கலா இப்பல்லா பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாக்ராம் யூடியூப்ல எல்லாமே வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிட்ருக்கு இப்ப வந்து பேசிக் தெரிஞ்சா மட்டு போதுங்க அத பாத்தே நம்ம கட்டிங் பழகிக்லா தெச்சு பழகிக்லா எல்லாமே பழகிக்லா இல்லைங்களாங்க நீங் பாக்கறீங்ளா அந்த இதெல்லா கொஞ்ச கொஞ்சோ
நா பாப்பங்க ஏ பாத்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் மாரி வருங் ஆரி ஒர்க்கு அப்றோ இந்த ஆரி ஒர்க்க போட்டுட்டு கட் பண்ணி அவங்ளே தெக்கற மாதிரியெல்லா அவங்களோட வீடியோஸ் பாத்துருக்கே நல்லா சூப்பரா இருக்கு
ஆ ஆமாங்க நீங் சொல்ற மாரி இந்த ஆரி வொர்க் கத்துட்டு தெய்யல் கத்துக்கறவங்களு இருக்கறாங்க இல்ல தெய்யல் கத்துனவங் கத்துக்கிட்டவங்க ஆரி வொர்க் கத்துக்கிட்டவங்களு இருக்கறாங்க இல்லிங்ளா
ம் ஆமாங்க இப்ப பாத்துக்கிட்டீங்னா இப்போ நம்ம அ ஒரு ஊர் சைட்லா பாத்தீங்ன்னா ஆ இது எம்ப்ராடிங் போ எம்ப்ராடிங் போட்றது அப்றோ ஆரி ஒர்க் பாத்தீங்கனா கையிலியு பண்றாங்க இப்பல்லா மிஷின்லயு பண்றாங்க அதாவ்து நம்ம கைல பண்ற தா பெஸ்ட்டுங்க ஆரி ஒர்க் எல்லா மிஷின்ல போட்டீங்கனா அதெல்லா சீக்கிரோ வேஸ்ட்டாயிடு ம நம்மல்லா மிஷின்ல சில பேர் வாஷ் பண்ணுவாங்க சில பேரு ஊற வெச்சி கைல வாஷ் பண்ணுவாங்க சோ நம்மளுக் அத்னால மிஷின்ல போட்டா செட் ஆகாதுங்க அத் நகந்து ஸியான எம்ப்ராடிங்லா போட்டுக்கிட்டீங்கன் வச்கோங்களே அந்த மாரி போட்டு தெக்கற மார்ருந்தா கொஞ்ச ஈசியா கத்துக்லா
ஆமாங்க கண்டிப்பா அப்பறோ பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு பத்து நைட்டி எடுத்துட்டு வந்தங்க எடுத்துட்டு வந்துட்டு ஒரு நைட்டிக் முப்பத்தஞ்சு ரூவா கேக்கறாங்க அநியாயமா இருக்குதுங்க இதுக்காகவே வந்து நம்ம தெக்கனுஞ்சொல்லி தோணுதுங் தெக்கறக் பழகோனுஞ்சொல்லி தோணுது அதுக்கப்றோ மெட்டீரியல் வந் ந்து எவ்ளோவோ வெலய சொல்றாங்க தெக்கறக்கு அத விட டபுள் மளங்கா வெலையா சொல்றாங்கங்க ஒரு பட்டுப்பாவாடைல எங்க அம்மாவோட சேரீ ஒரு நல்ல சேரீ இருக்குதுங்க பட்டு சேரி அதுல ச பட்டுப்பாவாட கொழந்தைக் தெக்கலான் கூட முடிய மாட்டிங்குதுங்க கொண்டு போய் குடுக்கறக்கு கஷ்டமாரு க்குதுங்க எனா அந்த வெல சொல்றாங்கங்க தெக்றக்கு இதெல்லா கொஞ்சோ கம்மி பண்ணிக்கிட்டாங்ன்னா பரவாலைங்க ஆன வெல சொன்னம்னா என்னங்க பண்றது நம்ம தையல் கத்துக்கிட்டு அவுங்க அவுங்க மிஷின் வாங்கி போட்டு தெச்சுக்கிறதுதா நல்லதுங்க நீங்க என் நெனைக்கிறீங்க
சீரியஸாவே நம்மா தையல் கத்துக்கிட்டு நீங்க சொல்ற மாரிதா தையல் கத்துக்கிட்டு இந்த மாரி நம்மளுக்கு தேவையான கிளாத்து நம்ம கொலந்தைங்க இருக்காங்க இல்லையா நம்மளுக்கு மட்டு்னா ஓகே யோசிக்லா நம்மளுக்கு கொலந்தைங்க கொலந்தைங்க வளருவாங்க நம்மளுக்கு சிலத்தேவைகள் ட்ருக்கு அது வெளில எதுக்கெத்தாலு வெளிய போயி கேக்காட்டி என்ன அத நம்ளேவு அத வாங்கி நம்ளே இத தச்சிக்லா பாப்பாக்குலா பாத்திங்கனா ஃபேண்ட்டு டீ ஷட் தெச்சிக்லா பாவா ட்ரெஸ்ஸு நம் வீட்ல இந்த மிச்சமான சேரி இருக்குபத்திங்ளா நம்ம பலசு பலசான சேரி அந்த மார்ல் நம்ம வெச்சுருப்போ அதலா நம்மளே கட் பண்ணி ஒரு யூடிப் பாத்தோ செரி எதுனாலு செரி அது நம்மளே அ கத்துக்கிட்டு ஒரு பாவாட சட்ட பத்து தெச்சுபோல்லா பட்டு பாவாட ச தெச்சுபோல் பாப்பாங்களுக்கு அதா அதா அத கத்துகிட்டா பரவால்லைங்க கத்துக்கொணு அனா க த்துக்றது கொஞ்ச கஷ்டந்தா ஆ ஆனா கத்துக்கிட்டா லைஃப் இருக்குங்க அதுல
ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்கே இப்ப வந்து பேப்பர்ல வெச்சு தெக்க சொல்லி அதுல வெச்சு தெக் சொல்லி இதுல வெக் தெக் சொல்லி சொல்றாங்க இப்ப எப்டிங் நம்ம துணிலியே தெச்சு பழகலாங்ளா இல் பேப்பர்ல வெச்சு தெச்சு பழகறதுங்ளா
பேப்பர் தெச்சு வேஸ்ட்டுங்க ஏனா அது வந்து வேறங்க இப்ப வந்து நீங்க துணியே சும்மா ஒரு சாதாரண துணி இருக்கு நம்ம கிட்ட இல்லாம இருக்காது அதுலியே தெச்சு பழகனமா உங்குளுக்கு கொஞ்ச ஈஸியாருக்கு
ஆமாங்க செரி நீங்கதா மிஷின்ல தெப்பேன் சொல்றீங்கல்ல எதாது மிஷின்ல எதா ப்ராப்ளம்மு இந் மாரி அடிக்கடிக்கு வருங்க இது மட்டு நம்ம கவனமா பாத்துக்கோணுனா என்ன பாக்கோணுங்க
அது வந்து ஊசி இருக்கு பாத்தீங்ளா அந்த ஊசி வந்து அடிக்கடி மொன்னையாயிட்டே இருக்குங்க ஏனா நம்ம துணி அதிகமா தச்சுட்டேருக்றோ இல்லைங்க அது ரெண்டு ஊசி இருக்குங்க அது எதாவ்து ஒரு ஊசி வந்து மாத்திக்கிட்டே இருக்கணு மோஸ்லி இப்பல்லா பாத்தீங்கனா அதிகமா காட்டன் துணி பாலிஸ் ச்சு அந்த மாரி தக்கிறனால என்ன ஆகுது சி ஊசி சீக்கிறோ இந்த ஊசி தைக்றதுக்கு சூடாகி அது கருப்பாயிருங்க கருப்பாகும்போது என்ன ஊசி மாத்திதா ஆகணு அந்த ரெண்டு ஊசி மத்து மாத்த சொல்ட்டேருப்பாங்க மாத்திட்டே தா இருக்கனு அந்த ஊசிய
ஓகோ மித்தபடி வேற எது ப்ராப்ளம் வராத் இந்த ஆயில் விடணு இது வந்து சர்வீஸ் குடுக்கணு அப்பப்ப அந்த மாரில்லாங்க
ஒரு ஆறு மாசத்துக் ஒரு டைம் மட்டு சர்வீஸ் பண்ணணு சொல்லுவாங் இல்லங்க
ஓ ச்சேர் ச்சேர்ரிங்க அஹ் இந்த சர்வீஸ் பண்றதுன்னா அது எவ்வளங்கேப்பாங்க உங்களுக்கு ஏதாது தெரியுங்ளா சர்வீஸ்
அத பத்தி பத்தீங்ன்னா ஒரு மூன்ருபாக்குள்ள அந்த மாரி வருங்க
சேர் சேர்ரிங் பரவால்ல பரவால்ல ச்சேர்ரிங்க நானு தையல் கத்து கத்துக்கணுங்க எனக்கு அதுதா ஆசங்க சேரிங்க சேர் வேலருக்குது அப்பறமேல் கூப்புட்டுங்களா
ஆ சேரிங்க
சேரிங் வெக்கறங்க அடிக்கடிக் கால் பண்ணுங்க இப்டி கால் பண்ணாமயேருக்காதீங்
சேரிங்க கூப்பரங்
அ சேரி